கேக்குதாங்க உங்களு கு வாய்ஸ் என்னோடது கரெக்டா
கேக்குதுங்க சொல்லுங்க
பண்றீங்க
சும்மாதாருக்க நீங்க
நானு அதாங்க சும்மாதாங்க இருக்க சாப்டாச்சாங்க நீங்க
ஆஹ் சாப்டேங்க நீங்க சாப்டிங்ளா
ஆஹ் நானும் சாப்பட்டுட்டாங்க என்ன சாப்பிட்டீங்க
நா இட்லி
இட்லியா சரிங்க சரிங்க நான் வந்து தோசங்க
சரி சரி
தோசையும் சட்னி
உம் சரிங்க
உஹம் சொல்லுங்க
சொல்லு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்
ஆஹ எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் வந்து ஆஹ ஜாமுன் தெரியுமா உங்களுக்கு ஜாமுன்ன்னா இது நாகப்பழம் நாகப்பழம் எனக்கு பிடிக்கும் உ இன்னும் வந்து ஆரஞ்சு பழம் புடிக்கும்
உம்
கிரேப்ஸ்ல வந்து கிரீன் கலர் கிரேப்ஸ் படிக்கும் பப்பாயா புடிக்கும் மெயினா பைனாப்பிள் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அவ்ளோ பேவரட் எனக்கு பைனா விழா
சரி அதுல உப்பும் மிலகா போட்டு சாப்ப அப்படியா ஆமா பைனாப்பில்ல பைனப்பில்ல உப்பு மிளகா
ஆஹ் நல்லா இருக்கும் அதுல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் ஆஹ
ஆமா ஆமா டேஸ்டியா இருக்கும்
ஆமா ஆமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படியே
உம் ந ட்ரரை பண்ணிருக்கேன்
சரிங்க சரிங்க
உம்
உம் மெஜ்ல வந்து கரலா கரலா கரலா கரேலா புடிக்கவே புடிக்காதுங்க உம் உங்களுக்கு பிடிக்கும்மாக்காரல்லாம்
அம்மா வாரத்துல ஒரு தடவ சமச்சு கட்டாயமா சாப்புட்ன்னு சொல்வாங்க
ஐயய எனக்கு புடிக்கவே
நான் என்ன பண்ணுவேன் வாயில போட்டு போட்டு நல்லா இது பண்ணி ட்டு தண்ணி குடிச்சிக்கலா ஆமா அந்த மாரி பண்ணுவே ஆனா அந்த மாரி சாப்பிட கூடாது சொல்லுவாங்க எங்க அம்மானா அது நல்லா சாப்பிடுவாங்க பி கிம்மா
உப்பு மட்டும் தாங்க இருக்கு அதுல அதுல போய் என்னாங்க நல்லா இருக்கு ஒண்ணுமே புரில எனக்கு வந்து எப்டி தெரியுமா எனக்கு கசப்பே செட் ஆகாதுங்க கசப்பு மோந்தாலே எனக்கு வாமிட் வந்துடு
எனக்கும்
ஓகேவா அது எதுக்கு வைங்க வைன் எப்டி இருக்குங்க கொஞ்சோ கசப்பா இருந்தது அது கூட எனக்கு செட் ஆகாது தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் ஆ நா வாங்கினே செரியா வாங்கிட்டு என்கிட்ட ஒருத்தங்க கே ட்டாங்க ஓகே வா வாங்கிட்டு ஆ தந்தே அவுங்க கிட்ட அவுங்க குடிச்சாங்க அவுங்க என் ஃப்ரெண்ட் தா செரியா எல்லாரு குடிச்சாங்க நா வெறும் கொஞ்ச தாங்க வாய்ல போட்டே என்னால முடில அத அப்டியே துப்பிட்டே துப் துப்பவு இல்ல முழுங்கிட்டே ஏன்னா மெட்ரோல்லருந்தே அப்போ செரியா துப்ப கூட முடியாதுன்னு முழுங்கிட்டே கொஞ்ச தா குடிச்சே ஆ ஒரு டூ த்ரீ டிராப்ஸ் தா இருக்கு அதுலயே எனக்கு எப்டியோ ஆயிடுச்சு அதே நா குடிக்க மாட்டேனா
எனக கு ரொம்ப பிடிக்கும் பய எல்லா பிடிக்குங்க
யா எனக்கு ரொம்ப அதெல்லா பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கெல்லா ரொம்ப பிடிக்குமா அது போயி ச்சீ கசப்பா இருக்குமா எனக்கு செட் ஆகாதுங்க அதெல்லா அந்த மாரி வாசனை இருந்தாலே நா சாப்பிட மாட்டே கசுக்குன வாசன வந் துரும்ல அந்த வாச வாசனைலேயே என்னால குடிக்க முடியாது நா அப்டிதா ஆச்சு என்னோடைய இது அப்டிதா என் பாடி அதெல்லா செட் ஆகாதுங்க
ம் வெஜ்டேரியன்ல ஒங்களுக்கு எதுங்க ரொம்ப பிடிக்கும்
புடிக்கோனா கேரட் கேரட் கேரட் பண்ணா சாப்பிடுவேங்க கேரட்டு பீட்ரூட்டு பீட்ரூட் ல இது செய்வாங்க பீட்ரூட் ஹல்வானு நல்லா இருக்கும்
ம் அம்மா செய்வாங்க எங்க வீட்ல இப்பெல்லா எதுவுமே செஞ்சு தரமாட்டே கிறாங்க
எதுக்குங்க
தெரில பீட்ரூட்டு் கேரட்டெல்லா அடிக்கடி செய்வாங்க வாரத்துல ஒரு தடவயாச்சு செஞ்சு குடுப்பாங்க பட் என்னனா இப்போ செய்றதே இல்ல இருந்து செய்ய மாட்டேக்கிறாங்க
அப்படியா நீங்க சாப்புறது இல்லையா அவுங்க வீட் ல அவ்ளோவா
சாப்பிடும் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன வந்து ஜூஸ் குடிப் பாங்க எனக்கு கேரட் பீட்ரூ ஹல்வானா ரொம்ப புடிக் கு எங்க அம்மா வந்து ஃபஸ் எல்லா செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க இப்ப வந்து செய்யறது இல்ல
ஆஹ் அது செய்ய ஈஸி தானங்க ஃபஸ்ட் வந்து மீ
மேனா கவ்வா வேற க்குனுல்லங்க, கவாப் போட்டா ஸ்வீட் அ ஸ்வீட் கவாப் போட்டா நல்லா இருக்கு. அது எங்க வீட் வீட்டாண்ட வந்து கெடைக்கவே கெடைக்
இதுக்கு பேக்கரி இல்லையா உங்க வீட்டாண்ட
கடை இருக்கு பட் வந்து அது த்து இல்ல
கீனா இல்லையா இல்ல கடையிலே இல்லையா அது இன்னாங்க சொல் அப்டிங்களா, அப்டி பேக்ரி எல்லா இருக்கா அந்த ஸ்வீட் இல்லாம இப்பதா நா கேள்விப்படுறே
ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கு பீட்ரூட் அல்வா கேரட் அல்வா எங்க அம்மா வந்து ஒரு கத்துன் சொல்லுவாங்க அ துக்கு பச்சையா இருக்கு அதுல ஸ்வீட் பண்ணி எங்க அம்மா ஃபஸ்ட் டைமா ஓவன் வச்சிருப்பாங்களா அதுல வந்து பேக் பேக் பண்ணி குடுப்பாங்க அது எப்டி தெர்மா இருக்கு அஹ் நெய் எல்லா போட்டு கவ்வா போட்டு தான் பால்கவா போட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு ஷீட் இருக்குங்க அதுல வந்து பட்டரு இல்லனா நெய் மோஸ்லி நயிர் தா தடவுவாங்க சம் டைம்ஸ் இல்லன்னா பட்டர் தடுவுவாங்க அப்ப வந்து தடவி அது எல்லா லைனா அடக்கு அடக்கா வச்சிருவாங்க அது துருவிதா வர் பாங்க துருவி அதெல்லா வச்சுட்டு ஆமா வச்சி மேல வந்து அ மஸ்கா வந்து அதா என்னாதது பால்கவா வந்து வ வாங்க அம்மக்கி அம்மக்கி வரு பாங்க அது மேல வந்து என்ன பண்ணுவாங்க நெய் கொஞ்சமா போடுவாங்க திரும்பவு அது அ அந்தஸ் ஸ்வீட் வெப்பாங்க திரும்ப அதுக்கு மேல வந்து அதுக்கு மேல வந்து கவா வே வ பாங்க அதுக்கு மேல வந்து ஆமா நய்யே ஊத்துவாங்க அந்த மாரி பண்ணிதா பேக் பண்ணுவாங்க பேக் பண்ணி எடுத்து சாப்ட்டா நல்லாருக்கு ஸ்வீட் டு பண்ணுவாங்கல்ல பாத்துருக் ங்ளா
பாத்துருக்கே பாத்துருப்பே எங்யாச்சு இன்னங்க
குடிச்சிருக்கீங்ளா அது
ஆ
அ ஷீர்க் குருமா மாரி பண்ணுவாங்க
அப்படியா அது ஐயாப் அப்டில்லா சாப்ட்டது இல்லங்க
ஆ நா சாப்ட்டு இருக்கே எங்க அம்மா வீட்ல பண்ணிருப்பாங்க அதுல வந்து ஒரு சக்கர அதெல்லா போட்டு பாகுல்லா போட்டு துருவி வெச்ச இது போட்டு அது செமையா இருக்கு நா குடி ச்சிருக்கே கேரளாலயு அ து பேமஸ்ஸாங்க இன்னு வந்து எங்க ஆ அக்கா ஒரு ஊர்ல வந்து அது பேமசா
ஓ அப்படியா சேரிங்க நல்லா அதெல்லா அவங்களுக்கு புடிக்கு அப்பனா ஸ்வீட்ஸ்ல
எனக்கு வந்ட்டு ரொம்ப பிடிக்கு அது பீட்ரூட்டு காஜூகட்ரியு பிடிக்குங்க முந்திரியோட ஸ்வீட் அது பிடிக்கு. எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா இப்போ ரொம்ப வெல ஏறி எனக் வாங்க்னோமா நாங்க ஸ்வீட்ட ஐநூறுபாய் ஆச்சிங்க கால் கிலோ வா
அவ்ளோ ஆயிடுச்சா
உம்
ஏமாத்திட்டாங்களோ உங்களுக்கு
இல்லங்க சபேஸ்வீட்ல தா வாங்க்னோ அது வெல ஏ எங்கப் ஆ இல்லங்க கேளுங்க எங்க அப்பா வந்து கேட்டாங்க அப்ப வந்து வெல ஏறி ச்சு அப்டின் சொல்லி சொன்னாங்க ஐநூறுபா குடுத்தா இருபத்ரூபாதா கைல குடுத்தாங்க
அவ்ளால்லா வொர்த்தில்லங்க அது இந்த
ஆனா பர்ஸ்ட் எல்லா டேஸ்ட்டாருக்கு ரொம்ப டேஸ்ட் டாருக்கு
நீங்க செய்ற தப்பாதாங்க இங்க பாருங்க எப்பவுமே வந்து ஆஹ் காஜு கத்திரி நீங்க சாப்பிட்ருப்பீங்களா எல்லா கடயிலு ஒரே டேஸ்ட்டுதானேருக்கு உங்களுக்கு
அப்டிதாருக்கு பட்டு் வந்து
சொல்லு கேளுங்க கேளுங்க ஒரு நிமிஷ கேளுங்க அப்டியில்லங்க நா சொல்றது கொஞ்ச கேளுங்க எல்லா எல்லா கடய்லு ஒரு டேஸ்ட் தானருக் க இது மட்டு காஜு கத்திரி இருக் கிது அப்பனா எந்த கடயில கம்மியாருக்கோ அந்த கடயில வாங்கிலா ரேட்டு எதுக்குனா கேளுங்க கேளுங்க ஏன் நா சொல்றது கேளுங்க ஃபஸ்ட்டு அப்ற பேசுங்க அப்டி அதா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ்சு இதாகு இதுவுமே நல்லாருக்கு எதுக்குனா காஜு கத்திரில டேஸ்ட் மாறாது ஒரே டேஸ்ட் தாருக்கு இப்போ சஃபி ஸ்வீட்ன்னு சொன்னீங்கல்ல நா சொல்லி இருங்க சஃபி ஸ்வீட்ல தம்கா ரூட் இருக்கு அது அந்த கடைல மட்டுதா கெடைக்கு அந்த கட த வே அந்த கட தவிர வேற எங்யாது போனா கூட அது டேஸ்ட் வராது சரியா அது வாங்கினீங்கனா கொஞ்சோ இதாருக்கோ உங்ளுக்கு ஆனா காஜு கத்ரி மோஸ்ட்லி எல்லா கடைலயு இருக்கு
எல்லா கடைலியு இருக்குதா நாங்களு வாங்கியிருக்கோ ஆனா சில கடைல வந்து நல்லாருக் காது
அப்டிலா இல்லைங்க எல்லா கடைக்கு ஒரே டேஸ்ட்டுத்தாங்க காஜு கத்திரில ஒரே டேஸ்ட்தாங்க மாறவே மாறாது என்னா எல்லாரு அதே போலதா செய்றாங்க
ஒரு பேர் வந்து செய்வாங்க முழுசா கா ஆ ஆ முந்திரிய போட்டு செய்வாங்க சில கடைலலா அந்த மாரி பண்ண மாட்டாங்க சீட் பண்ணுவாங்க
சீட்டுல்லங்க எல்லாமே ஒண்ணுதானுங்க இந்த கடைலயு அப்படிதா அந்த கடைலயு அப்டி தா செய்ங்க செய்வாங்க நீங்களே போய் பாருங்களே ரெண்டு அங் அங்க வாங்குறாங்க பாத்தியா ரெண்டு கடையிலு வாங்குறது ஒரே கடைல தா ஆ திங்க்ஸ்லா வாங்குவாங்கல இப்ப ப காஜுலா அதெல்லா ஒரே கடைல தா அவுங்களே வாங்குவாங்க ஆனா விக்கிற ரேட் மத்தோ அந்த கடைல ஒரு ரேட் க்கு இந்த கடைல ஒரு ரேட் க்கு அதா எதுக்குன்னா இந்த கட கொஞ்சோ ஓல்ட்டு ஃபேமஸ் அவ்ளோதா அந்த கட வந்து அவ்ளோ ஃபேமஸ் இல்ல குட்டி கட
ஆனா இப்போ அந்த பேஸ்ட்டு எதுக்கு திவா இல்ல ஃபர்ஸ்ட் எல்லா நல்லாருக்குமா இப்போ டேஸ்ட் எல்லா கம்மி ஆயி
செரிங்க நம்ம டைம் முடி முடிஞ்சிருச்சு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி பாய்